ஹலோ
தோழி
ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க கேக்குதுங்களா தோழி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே தோழி சாப்ட்டீங்களா ஆ கேக்குது எனக் நல்
ஆஹ்
அ ஹலோ தோழி உங்க உங்களுக்கு நெட்வொர்க் பிர ச்சனையா தோழி ஹலோ ஆ இப்ப கேக்குது ஆஹ் சில சமயோ
உம் இப்ப நல்லாதா கேக்குது எங்களுக்கு உம் உம்
சேரி சேரி உம் செரிங்க தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க
நான் இப்ப சும்மாதா படுத்துட்ருந்தே ஆஹ் சும்மாதா படுத்துட்ருந்தோ உம்
ம் அப்புறம் தோழி என்ன எல்லா வேலையும் முடிஞ்ச்சுங்களா வீட்டு வேல எல்லாமே முடிச்சுட்டீங்களா
ஆஹ் இன்னு கொஞ்சோ பெரு பெருக்குறது அது மட்டும்தா இருக்கு உம்
அப்புறம் தோழி தோழி நீங்க எப்படி வந்து ஆ இந்த ரோடு கடையில சாப்பிறதெல்லா பிடிக்குமா வீட்ல சாப்பிறது பிடிக்குமா
இல்ல வீட்டு சா வீட்டு வீட்டு சா
பானிப்பூரி
ஆஹ அதெல்லாம் சாப்பிடுவோம் பானிபூரி அப்புறம் அந்த இது இது வரைக்கும் இன வெக்காலன்
காளான் நாங்களுமே விரும்பி சாப்பிடுவோம்
உம் அந்த மாரிலாம் சாப்பிடுவோம் உம் மத்தபடி சாப்பாடு அதே வீட்டுல அததான் பிடிக்கும்
சரிப்ப எங்கயாச்சும் வெளிய போறப்ப ஏதாச்சும் ஒரு ஊருக்கு எதிர்பாரதவி விதம்மா ஏதாச்சும் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னா வாங்குவீங்களா இல்ல
ஆமா வாங்கிதான் ஆகணும்
சில பேர் வந்து வெளியே சாப்பிடவே மாட்டாங்க அது வீட்லயிந்தே எ த்துட்டு போயிவாங்க அதுக்காக
அது இப்போ அப்படிதான் நாங்க எதுன்னு போனலாம் டூர் போம்போது இங்கயிருந்துந்த எது போயி செஞ்சோம் கேரளல்லாம் அங்க சாப்பாடு சரி கிடையாது அப்படின்ட்டு இங்கிந்து எல்லாம் வீட்டுல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துடு போயிட்டு ஆமா ஆமா ஆமா கார்லே எதுன்னு போய் அப்புறம் எல்லா அப்டியே செஞ்சுட்டோம்
அப்ப அந்த செய்யற நேர அங்க போய் அங்க செய்யற நேரம் கொஞ்சம் வீணாகும் இல்லையா அப்ப சுத்தி
வீன் ஆகதான் ஆது வீன் ஆகுதகுது காலயி காலையில நேரத்துல செஞ்சுக்கிறது உம் மத்த நேரத்துல ஆமா அங்க போய் நாமுலும் இன்னோருத்தர் மாட் ண்டுவே செஞ்சோம்
ஏன்னா நம்ம போறதே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்க
உம்
ஜோ அதுக்கு இதரோ அங்கயும் போய் கடகடனு டைம் ஆச்சு டைம் ஆச்சு அவங்களா சொல்லுவாங்களா டைம்ச்சு சீக்கிரம்பி சீக்கிரம் சீ செய்க சொல்லுவாங்க நிதானமா செய்ய சாப்பிட்டு பூர்மியா போலான்
அப்படி தான நல்ல-நல்ல நிதானமா சாப்ப சாப்பி போருமேதான் போறிடலாம் அத
எப்படியோ ரூம்ல தங்குவீங்க இல்லைங்களா
ஆமா ரூம்லங்கஹ அங்கதான் வீடு மாரி ஏத்துட்டும் சொல்ல
ஓ அப்ப வீட்லயே செரி சமைச்சறது ஓகே வீடலய கேஸ் அதுகிது இருக்கு
ஆஹ் ஏா கேஸ் எங்க நாங்க எத்து போயிட்டே அதுல கேஸ் கிச்சனு இருக்கும் கிச்சன் இருக்கு ரூம் இருக்கு ஹால் இருக்கு மத்தல்லாம் இருக்கு ஆனா பாத்ரூம் கிச்சன் இது எ நாங்க எங்க இருந்து எது போனோ எல்லா
இப்ப துணி மூட்டை எடுப்பீங்களா இது எடுப் இருப்பீங்களா மல்லிக சாமான்
அப்படியே கேஸ் எலாம் அப்படி அப்படிதான் வச்சேணுங்க எடுத்துட்டு போவே
குறிப்பிட்ட பாத்திர அந்த மாரி எடுத்துப்பீங்களா
ஆமா குறிப்பிட்ட பாத்திரம் இப்ப பிரியானி த்த ஒரு நாள் தக்காளி சா்ச செஞ்சோ ஒரு நாள் பிரியாணி கேக்கு ஆஹ ரெண்டு நாள் நான்வெஜ் இருந்தது ஒரு நாள் நைட்டுக்குடிப்பம் ஆமா அங்கயே வாங்கிட்டோ மரம் ஒரு நாள் சிக்கன் பிரியாணி பண்ணும் ஒரு நாள் சிக்
உம் சப்பாத்தி உம் எல் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்களா ல இல்ல நீங்க மட்டும் செய்
இல்ல நாங்க ஒரு மூணு பேரு செஞ்சோம்
மூணு பேரும் லேடிஸ்லங்கலேவா ஆஹ் ஜென்ஸ் எதாவது எல்ப் பண்ணுவாங்களா சாப்பாடு பரிமாறுறதில்ல இல்ல எதானா பண்ணுவாங்களா
ஆஹ் ஜென்ஸ அத பிரியாானி த ஒடி சேஞ்ச அந்த
இ சூப்பர் ஒரு நாள் நீங்க ஒரு நாள் அவங்கள் லிங்களா நல்ல விஷயம் ஆஹ் ஆஹ் ஆ
அதனால அவங்களே கூட்டிட்டு போயிட்டு அவங்க கொஞ்சம்ங்க நிறைய செஞ்சாங்க நாங்க சும்மா சப்பாத்தி போட
உம் அவங்க வீட்லயே இருப்பாங்களா இல்ல அவங்களும் வருவாங்களா சுத்தி பாக்க
இல்ல அவங்களும் வந் வருவாங்க கூட நாங்க எங்க இருந்தான் கூட்டு போனோம் ஆமா உ
துணி மட்டும் எல்லா அப்படியே எடுத்துட்டு வந்துருவீங்க. அழுக்கு துணி மட்டும் அஹம் அதா. மத்தப்படி துணி எல்லா தொவைக்க தேவயில்ல சமையல் மட்டுந்தா செய்வோ சாப்டுவோ. ஆனா உங்களுக்கு ரொம்ப டையடா இருக்காதா தோழி . ஏ ஏன்னா ட்ரவல் பண்ணோனே நம்ம எந்த வேலையுமே செய்யலைனாலும் ஒடம்புக்கு.
ஆமா டிராவல் போயிட்டு வந்தா டயடா இருக்கு நாங்கதா அங்கயே போய் ஸ்டே ஆயிட்டோல்ல இரண்டு நாள்.
உஹம். ஒரே ஒரு நாள் கூட ஹோட்டல்ல வாங்கவே இல்லைங்களா.
ஆஹ வரணாள் மட்டும் ஹோட்டல்ல. ஊர்ல இருந்து வர்ரதுனால மட்டும் சுத்தி வாங்க முடியாது சமைச்சிருந்தா அப்படின்ட்டு அன்னைக்கு மட்டும் ஹோட்டல்.
அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங். பசங்க முக்கியமா பசங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க.
உம் உம் உம் பசங்களா ஜாலியா அவங்க உயறத்துக்கெல்லா எந். ஜாலியா இருந்தாங்க பசங்கல்லா.
சேரி சேரி சேரி உங்களுக். எப்படி ஸ்போட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டா. அப்புறோ சே ஹெல்த்த வந்து ஃபிட். பிட்னஸ்ஸா வச்சக்கணுனு இன்ரஸ். டா ஆமா அந்த மாரிதா இன்ட்ரஸ். அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எல்லா எடுக். .
நான்னு பெண்டயட். திருக்குவ. ரொம்ப ரைஸ் எல்லா எடுத்துக்க மாட்.
ஆஹ என்ன மாரி டயட்டுங்க எங்களுக்கு ஒரு. கொஞ்சோ ஷேர்.
அப்படிங்களா உம் சொல்றேன் சொல்றேன். காலையில வந்து சுண்டல் எல்லா வகையான சுண்டலு போட்டு. ஆமோன. னே ஊறவச். ச்சி வச்சிது அடுத்த நாள் வேக வச்சி அது வெங்காயோ போட்டு தாலுச்சு சாப்புடுவ ம்ச். அப்புறோ மாதுளம் பழோ சாப்டுவோ பழம் எதனா இருந்துச்சுனா சாப்புடுவோ மாதுளம். கொய்யாக்கா இல்ல வாழப்பழோ.
ஆஹ.
அந்த மாதிரி எல்லாம் சாப்புடுவோம்.
அப்போ காலையில நீங்க டிப்பனே எடுத்துக்க மாட்டீங்க.
இல்ல கஞ்சி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. அ ஏதோ டிஃபன் ஒரு நாளைக்கி ஆமா
ரொம்ப நல்ல விஷ் யங்க
உம்
ம் மத்தியானத்துக்குங்க
மதியத்துக்கு வந்து இது என்னாது தினை அரிசி சாமை அரிசி அதெல்லா இருக்கீங்கல்ல அந்த ரைஸ் அப்ற சாதம் உம் அந்த கொசரோ பொரியல் அதிகமாக வச்சுக்குவோ கொழம்பு அவ்ளோதா தயிர் கொஞ்ச விட்டுக்குவோ
பா
ரிவர்ஸ் பனானா லீஃப்னா
இப்போ நாம எப்படி சாத இந்த சைடு வச்சுட்டு சைடுல வந்து பொரியல்லாம கூட்டு அப்பளம்
ஆமா
திருப்பிட்டீங்கன்னா சாதோ பொரியல் பக்கம் போயிடும்
ஆமா போட்டு ஆமா ஆமா கரெக்டு அதுதா காய்கறி அதிகமா எடுத்துக்குவோ சாதம் கம்மியா எடுத்துக்குவோ
ட்டு ஆனா இதெல்லா யாரா செஞ்சு குடு த்து நம்ம சாப்ட்டா நல்லா இருக்கு நாம்
உம் எனக்கு வந்து நானா சமைச்சாதா எனக்கு அது பிடிக்கு
எப்டி ஒரு நாளைக்கி ஒரு பொரியல் செய்வீங்களா ரெண்டு பொரியல்
இல்ல ஒரு நாளைக்கி ரெண்டு பொரியல் இல்ல முட்டை சுண்டல் இந்த மாதிரி எதாவது இருக்கு
பண்ணுவீங்க
ஆமா ரைஸே ரொம்ப அரை டம்ளர் போட்டாவே அதே மீந்திரு இன்னைக்கி அப்டி தா போட்டு வச்சே அதுவே மீந்துருச்சு
இல்ல உங்க வீட்டுக்காரருமே அவ ஆ ஹெல் த்து கான்சியஸ்
இல்ல அவங்க சாதம் சாப்டுவாங்க அவங்க மட்டு எவ்ளவு சாப்டுவாங்க சாதம் மட்டும் எவ்வளவு சாப்ட முடியு சாதம் இப்ப எல்லாருமே கொஞ்சந்தா சாப்ட முடியு அந்த அர டம்ளர் இப்போ இல்ல டி ஃபன் செய்யறனே அவங்களுக்கு இந்த காலைல ஏதோ கிச்சடி செஞ்சே
ஓ அவங்களுக்கு மட்டு கிச்சடி உங்களுக்கு கஞ்சி
ஆமா கூழ் அந்த கூழ் சாப்டனக்கி அதுக்கப்புறமா ராகி கூழ் சொன்னாங்கள உஹ்
ரொம்ப நல்ல விஷய -ங்க அதுக்கப்புறம் என்ன மாரி சரி ஒரு நாள் வந்து சுண்டலு ஒரு நாள் பழ இது டெய்லி எடுத்தா போர் அடிக்கு இல்லங்களா வேற என்ன மாரி அதுக்கு
இல்ல எல்லாமாக இல்ல இந்த மாதிரிதான் சாப்பிடுவோம்
இந்த மாரிதான் சாப்பிடு அவ்ளது அந்த மாரி
சேர் சேர்
உம் அப்படி இல்லன்னா உங்களுக்கு டிஃபன் இந்த மாரி சம்பா கோதும ரவா பண்றல்ல அந்த மாரி ஏத்துக்கோ கொஞ்சம் எப்பாது உஹம் எனக்கு கேக்குது ஆமா காத்து வேற அடிக்குது உம் அப்புறம் தோழி நீங்க நீங்க எங்கன்ன ட்ரிப் எதனா போயிருந்தீங்களா
என்னங்க
நீங்க எங்கேயாவது போயிருந்தீங்களா
நாங்க போன வருஷம் போனங்க ஊட்டி போனோம் போன வருஷம் நிறைய இடத்துக்கு போனோம் எங்க ஊர்லயே வந்து நிறைய மழையல்லா வந்துச்சு எங்கெல்லாம் அருவில தண்ணி வருதோ அங்கெல்லாம் போய் நல்லா ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணோ இந்த வருஷ நல்ல வெயிலு எங்கேயும் போக முடியலங்க நான் சம்மர் கிளாஸ் மட்டும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் உம்
அதுக்கப்புறம் உங்களுக்கு அருவி அந்த மாரி எல்லாம் பிடிக்குமா தண்ணியில விளையா
உம் போயிருக்கே ஆனா தண்ணில எல்லாம் ரொம்ப இறங்க மாட்டேன் இப்ப போனப்ப மட்டும் ஸ்விம்மிங் புல்ல எரங்குனோ
ஆஹ்
பசங்கல ரொம்ப தொல்ல பண்ணதுனால அத்தா நீங்க வந்தாகணும் வந்தாகணும் தொல்ல பண்ணாங்க பிரண்டோட பசங்கல்லாம் ஆண்டி நீங்க வாங்க வாங்க என்ன கூப்டா அதனால நீ இறங்கு தண்ணிலலா இறங்க மாட்ட உஹம் உம்
நாங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணீனா நல்லா வெளையாடுவோம்
உம் உம்
டிவி எங்க இருந்தாலும் நல்லா ஜாலியா வெளையாடு
உம் உம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தண்ணி வந்து கோல்ட் ஆயிரும் ஃபிக்ஸ் வந்துரு தேவ் ஏவ் அவ்வளோ உட மாட்டாங்க உம்
னான் தண்ணினாலே நல்லா கிளைமேட் நல்லா காத்துக்கு அப்புடியே காத்து இது தான் நெறைய
உம் இங்க காத்தடிக்குதானா
இங்கே காத்து நெறைய காத்து
உஹம்ம்
சிலு சிலு சிலுங்குது காத்து
அதிகமா சவுண்ட் கேக்குது
ஸ்காத்து தான் தோழி நெறைய ஆடி மாசம் காத்து எப்டி செரிதோழி உங்க கூட பேசினதுல்ல மிக்க நன் நன்றி தோழி நன்றி
ஆஹ் செரிங்க நன்றிங்க நன்றி உம்